ரோ
ஆஹ் கேக்குது கேக்குது கேக்குது நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கேன் ப்ரோ
அதான் அதான் அதான் சொன்னல்லல ப்ரோ அண்ணன் வாங்கினது அது என்ன சொல்லி உன்னை வாங்க வச்சிருக்காங்கன்னா இவன் வந்து நேரா தெரிஞ்சவங்கடே வாங்கல அவசரத்துக்கு யாரோ ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு் மூலியமா அதுல லோன் எடுத்து தரவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து அப்டி வாங்கி அ
இப்ப இரண்டு லட்சம் லோன்னா அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு நாலாயிரமோ ஆறாயிரம் ருவா கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த அவனுக்கு ஒரு டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படியே ஒரு பத்தாயிரம் ரூபா போயிடும்
ஆ அதுலயே பாத்து பத்தாயிரூபா அந்த கமிஷன் கொடுத்து அவன் என்ன சொல்லிருக் வாங்கி கொடுக்கும் போது என்ன சார் இ எம் ஐ அதிகமா இருக்கு நிறைய அமௌண்ட் கட்டற மாரி இருக்கு சொன்னும்போது இது எட்டாயிரம் ரூபா சம்திங் கட்டுற மாதிரி இருந்திருக்கு அஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலுலட்ச ரூபாய கிட்ட வந்திருக்கு என்ன சார் ரெண்டே கால் லட்சம் தான் வாங்குனோ நீங்க நாலு லட்சத்து வருது அமோன்ட் அப்டி கேட்ட இல்ல சார் நீங்க வந்து ஆறு பேமெண்ட் ஃபஸ்ட் ஆறு பேமெண்ட் கரெக்ட்டா கட்டிட்டு வட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் வந்து த்ரீ இயரா ரேடிஸ் ஆகு இல்ல அமௌட் சிகஸ் தோஸண்டா ரெட்யூஸ் ஆகு உங்களுக்கு த்ரீ லேக் தான் கட்டுற மாரி வரும் ஒன்னு ஒன்னட் ஹாஃப் வாங்கிருக்கீங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா வராமரிக்கும் அப்டின்னு சொல்லிருக்கா அ அப் அப்படி நினைச்ச கூட நம்பி வாங்கின அத கேட்டு இருக்கணும் கேவும் இல்ல எங்கிட்டய யாரிட்டையும் விசாரிக்கவும் இல்ல வாங்கிட்டு கடைசியில எப்போ சொல்றான் ஆறு மாசம் கழிச்சு போன் அடிச்சா அவன் போனே எடுக்க மாட்டறான்
ஆங்
அப்புற என்னடா இந்த பக்கம் விசாரிச்சு விசாரிச்ச அந்த அந்த ஃபினான்ஸ் கம்பனியிலய விசாரிச்சப்ப தான் தெரியுது அப் அப்படிலாம் எதுமே கிடையாது அவங்களை ஆ அழ வக்கிறதுக்காக பண்ணிருக்கா
ஆ அது தான் அதுதான் இப்படி நிறைய கோல்முல் பண்றான் அதுல அவனுக்கு வேற ஒரு கமிஷன் வேற கொடுத்துருக்கா அவேன்
ஆமா கமிஷன் ப்ரோ பஜாஜ் இப்ப நீங்க சொன்னீகல்ல இதே நிலமதான் தான் பஜாஜ் நான் ரெண்டு லட்சத் நாப்பது இடோ வாங்கன அவ சொன்னது வந்து நீங்க மூணு இறுவது இல்ல மூணு முப்பது கட்ற மாதிரி வருனா செரி ஓகே ரெண்டு லட்ச்ருபாய்க்கு ஒரு எழுபதாயிரபா அறுபதாயிர ரூபா வட்டி வருது ரெண்டு வருஷத்துக்கு அப்டினு அப்டி கணக் பண்ண செரி ஓகே அப்டின்ட்டு கடைசியில பாத்தா அது பாத்தீங்கானா அப்டியே பாதிக்கு பாதி நாலு கிட்டே வந்துச்சு மூணு அறுவது மூணு அறுவது வந்துச்சு
அது சேரி
ஏன்டா வாங்கோன்ட்டு அதுக்கப்றோ ஆயிப்போச்சு
சொல்லு போது அப்டியே பாக்குபோது கம்மியா தெறிர மாதிரி சொல்லிறாங்லா ஏன்னானு தெர்ல அட்லீஸ்ட் அதுக்கு
அந்த லோ லோனு பராசஸ் நடக்குது எனக்கு ஆனா அந்த பைய அந்த பஜாஜ்ல இருந்து கமிஷன் வாங்கல எங்கிட்ட அந்த பைய நேரா வந்தா போட்டோ எடுத்தா கடைய பாத்தா பாத்துட்டு ஒரு ரெண்டு நாள் ரெ ண்டே நாள் தா பராசஸ் எல்லாமே ஓகே பண்ணோ அப்ப எனக்கு ஐடி எப் சி லோன் போயிட்டுறுது கரெக்டா கட்டிட்டு இருந்தால ஐ டி எ ப் ஸ் இதெல்லா இந்த போன் ஒன்னு ஐபோன்ல ஒன்ல உடனே பாத்தோனே என்ன பண்ண உடனே அக்கௌண்ட்ல போட்டா ப்ரோ ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிர அக்கௌண்ட்ல விழுந்தோனே நா அப்டியே பறக்ற மேல இந்த காசு வச்சு என்ன பண்லா
அதா அதா அதா டக்குனு நம்ம ஒரு இக்கெட்டான சூல்நிலைல இந்த நாப்பதாயிரோ திடிர்னு கையில அக்கௌண்ட்ல வருபோது அப்டி சந்தோஷோ வருபாருங்க எனக்குெல்லா ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு போட்டாங்க அதே மாதிரிதா பெஃபடரல்ல போட்டாங்க சேலரி அக்கௌண்ட்னால பெர்சனல் லோன் தா எடுத்தே அங்க பேசாம பேங்க்ல எடுத்தனு ப்ரோ ஓரளவு இன்ட்ரெஸ்ட் கம்மி பினான்ஸ்ல மாட்டக்கூடாது பஜாஜ் இந்த மாரி இதுல மாட்டோனோம்னா
ஆமா அவங்க டாஸ்களே இது அது இது பண்றனு சொலிட்டு நம்மள மாட்டி விட்டு போயிறாங்க ஏதாவது ஒன்னு மண்டைய கழுவி கிண்டைய கழுவி ஏதாவது நம்மல லாக் பண்ணிட்றாய்ங்க
ஆ பேங்க்ல கூட இன்ட்ரெஸ்ட் கம்மி தானா ரெண்டு லட்ச ரூவா எடுத்தே அந் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் வரல
இந்த கூட்டுற வங்கி அந்த மாரி இந்த இதெல்லா இருக்குல்ல இந்த விவசாய கடனு
ஆமா ஆமா ஆமா
அ அதலா ரொம்ப கம்மி ப்ரோ இவங் இவங்க இதுல முப்பத்த முப்பத்தஞ்சு முப்பது பர்சன்டேஜ் அதுல வெறு பத்து பர்சன்டேஜ் தா எனக் தெரிஞ்சு இப்ப நீங்க ஒர் ஆமா ஒர் லட்ச ரூபா வாங்கானா மி்ஞ்சி போனா நீங்க ஒருலட்சத்து பதினஞ்சாயிருவா
ஒரு லட்சத்தி பத்தாயிரோ பதினஞ்சாயிரோ பன்னென்டாயிரோ பதினஞ்சாயிருபா அந்த ரேஞ்லதா வரு அதா அதா
இன்ட்ரெஸ்ட்யே ஒரு லட்சரூபா
அவ புடிச்சதுபோக தொண்ணூத்தேலு தொண்ணூத்தி எட்டு குடுப்பா தொண்ணூத்தி ஏழு ஐநூறு குடுப்பா போல
ஆமா
இது ஹச் டி எப் சி யா ஐ டி எப் சி யானு தெர்ல அதுலையு அப்டிதா குடுக்குறாங்க கம்மி தா ப்ரோ
ஐ டி எஃப் சி ஐ டி எப் சி இல்ல அதா ப்ரோ ஹச் டி எப் சி ஐ டி எப் சி ஓகே கம்மி தா இதுக் இருக்றதுலே பிராடு பஜாஜ்
பஜாஜ் பஜாஜ் வந்து பினான்ஸ் தான ப்ரோ அவன்ட எல்லா வாங்க கூடாது நம்ம
ஆ
பேங்கிங் செக்டர்ல போயிட்டாலே கொஞ்சோ பரவாயில்லாம இருக்கு ஓரளவு ரொம்ப போறது இல்ல அந்த ஒரு ரெண்டு லட்ச ரூவானா ரெண்டரை லட்ச ரூபா ஒன்னே முக்கால் லட்ச ரூபால முடிஞ்சிருது
ம்
நீங்க பினான்ஸ்ல போய் இந்த மாரி மாடிட்டோனு வச்சுக்கோங்ளே அதாதா சொல்றேல அந்த எங்க அண்ணனுக்கு பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா கிட்டதட்ட அப்டியே அமௌண்ட் டபுள் அமௌண்ட் வாங்கன அமௌண்ட் கட்ற மாறி இருக்கு ஃபஸ்ட்
ம்
என்னடா இது கணக்கு இவ்ளோ காசு கட்டுறீங்க திருப்பி இதுக்கறது இரண்டு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கிருந்தா கூட இவ்ளோ காசு வந்திருக்கா போலையட அப்டினு நெனச்சிட்டு
ஆமா ரெண்டு லட்ச ரூபாய நீ மா ரெண்டு லட்ச ரூபாயி நீ மாச த்க்கு வட்டி வாங்குனாலே என்ன சொல்ற ரெண்டாயிர ரூப தா உங்களுக்கு
அவ்ளதா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூவா திருப்பி அடைக்கனும்னா அந்த ரெண்டு லட்ச ரூாவாயிக்கு நம்ம சேத்து எக்ஸ்ட்ரா அ சம்பாரிக்க வேண்டியதா இருக்குல்ல ப்ரோ ரெண்டு ல வாங்கும் போது ஆசைப்பட்டுட்டு திருப்பி ரெண்டு லட்சம் ரூவா நம்ம சம்பாதிச்ச காச அவிங்களுக்கு குடு க்கணு சம்பந்தமே இல்லாம
இன்ட்ரெஸ்ட் மாசம் வாங்கிட்டு ஏதாவ சீ கீட்ட போட்டு எடுத்து குடுத்துடணு
அப்டி பண்ணிருன அததா அததா அததா அப்புடி பண்ணிருக்கலா அதை விட்டு தெரியாம
போம்போது நம் கையில ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரோ அறுபதாயிரோ வரு எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பதுரூவா முப்பது ரூவா பெரட்டி கையில கு டுத்தா வேல முடிஞ்சிருச்ல்ல நம்ம அத தப்ப வுட்டு
பண்ணிட்டு போயிரமில் இது தெரி யாம தான் ப்ரோ மாட்டிக்கிறாங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டு சில பேர் எல்லா கடனால ஏதது பண்ணிக்கிற அளவுக்கு ல்லாம் போயறாங்கல்ல கடன கடன வாங்கி ஒரு கடன அடைக்க இன்னொரு கடன்னு
ப்ரோ ஒரு ஒரு எட்டு மாசோ பத்து மாசத்துக்கு முன்னாடி தா அது இந்த முடியிற ஸ்டேஜ் தா எனக்கு ஒரு மாரி ஆயிச்சி
செரி செரி செரி
என்னடா ஒ கரட்ட முல என்னால எவ்வளோதா பெரட்டுறது நானு மா மாசோ ஆனா ஒன்னா தேதி ரெண்டா தேதி ஆனாவுடனே எனக்கு ஐயோ அவ அவ பஜாஜு போன் அடிப்பா இது வரக்கும் எ வீட்டு வாசல போய் நின்னு எவனுமே கத்னதுங் கெடயாது
ஆ
வந்து நி நின்னது கெடையாது அதா நிக்க மாட்டாங்க அது அந்த அளவுக்கு போனே ஏன்னா நா எடுத்த லோன் எதுமே எங்க அம்மாக்கு தெரியாது இது எல்லாமே ஆமா நா எடுத்து நா ஜாம் ஜாம் பண்ணி ஐ பி எல்லு ஐ பி எல் இது பெட்டிங் விளாண்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூண லட்ச ரூபா கிட்ட வுட்டே
ஐய்யயா
எந்த ஐ பி எல் கெடயாது இந்த ஐ பி எல்க்கு போன ஐ பி எல் வுட்ட ப்ரோ ஒரு பைத்தகாரா பேச்ச கேட்டு வெளாண்ட ஆமா ஒரு மார்வாடி ஆப்பு ஆனா ஜெயிச்சா செம காசு உடனே ஸ்பாட்ல பேமண்ட்டு நெறய வுட்டே ஆமா தப்பன்ட்டே ஒரு ஒரு லட்சத்து எம்தாயிரோ ரூபா அதுக்கப்றோ ஒரு நாப்பதாயிர ரூபா ரெண்டு லட்சத்தி இருவதாயிற ரூபா வுட்டே அந்த காசெல்லா தா இந்த மாரி வாங்கி வாங்கி இப்டி வுட்டே ஒரே ஐ பி எல்ல இந்த வருஷோ வெளயாடல போன வருஷோ வெளண்ட வளாண்டுதா இப்ப எல்லாத்தயு மூட்டு எதயுமே டி வியே பா ஐ பி எல்லே பாக்குறது இல்ல
செர் செர்
ஆக்காயிட்டு ஒரு மாரி கேராயிச்சி
அந்த மாரிலானே நடக்குது நேர்லயே போய் கட்ற மாரியா
நேரல ப்ரோ ஆப் தா ப்ரோ பாயிண்ட் தருவாயிங்க ஓவருக்கு பாலுக்கு ஆ பத்து ஓவருக்கு இவ்ளோ ரன் அடிப்பாங்க ஆமா அஞ்ச ஓவருக்கு தண்டன அடிப்பாங்க மூணு ஓவருக்கு ஒரு ஓவருக்கு தண்டன அடிப்பாங்கன்ன கூட போடலா ப்ரோ ஐயாயிரோ பத்தாயிரோ ரெண்டாயிரோ
ஓ போட்டா ஆ
இன்னக்கி நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க ரெண்டு லட்சோ அஞ்சி லட்சோ ஜெயிச்சா கூட நாளக்கி காலைல காசு
காசு வந்துரு
ஆமா ஸ்ரேட்டா போய் வாங்கிக்கலா இல்ல அக்கோண்ட்ல போட்டுவா நம்பிக்கயான ஆளு சேட்டு மாருவாடி
ஆ பரவால்லயே ஜெயிக்க முடியுது உண்மையிலே ஜெயிக்கலா செய்றாங்களா
யும் ஜெயிக்றாங்க ப்ரோ ஜெயிக்கிறவங்க எப்டினா பணோ மானாவாரியா வெச்சிருக்காயிங்கால்லா அவிங்க தில்லா போட் ஒன்ல வுட்டா கூட ஒன்ல எடுத்துறாய்ங்க ப்ரோ
ஆ பெருசா போடும் போது இப்ப ஒன்ல விட்டா ரெண்டாவதுல எடுத்துட்றது
எடுத்துறாய்ங்க நா தா தப்பு பண்ட்டே நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த மாரி நா என்ன சொல்றது இப்டி இந்த காசு அந்த காச போட்டு கட கார ல்லா வட்டியல்லா வாங்கி அம்பதாயிரோ ஒரு லட்சோலா வாங்கி தா வெளாண்டே
சே
அவங்க எல்லா அப்டி தா வுட்டு அதுக்கப்புறோ பா
அதுதா அதா ஆனா பரவாயில்ல நீங்களா நா இப்ப ரெண்டாயிரம் வந்து இது பண்ணி வந்துட்டேன்னு சொல்றீங்களே எனக்கு பதினஞ்சாயிரவாய்க்கே கடுப் ப்பா இருக்கு என்னடான்னு இங்க வேல எனக் இங்க ஆல்ரெடி இருக்கற எடத்துல வேற எடத்துக்கு மாறணு தோணுது ப்ரோ ஆனா இத விட்டுட்டு அத மாறனா அடுத்து நாளைக்கி இ எம் ஐ ல என்ன நெனச்சாலே பயந்துட்டே
நீங்க எதும் பண்ணாதிங்க
அது வரைக்கு ஏதாவது ஒன்னு கன்ஃபார்ம் பண்ற வரைக்கி ம் அடுத்த ஒர்க்குக்கு போக பயமா இருக்கு
ஆமா அது எப்டி இருக்குன் தெரியாது இருக்குது இப்ப அழகா சேல்ரி வருது பண்ணிட்டு இருக்கேம்பா
ஆ இதா ஒரு கரெக்டா போயிட்டு இருக்கு நம்ம போய் வேற எடத்துல மாட்டிக்கிட்டு அங்க புடிக்காம் போய் அத து வேற மாறணு இங்க திருப்பி வரணு அப்டின்னு ஏதா ஒன்னு உழ்த்திட்ச்சுன்னா ஒரு மாசன் மின்சினா கூட
நீங்க அந்த இ எம் ஐ இதுல்லா முடிங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறோ வேனா முவ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஆ அப்டி இப்டின்னு கூப் டு எதனா பண்ணாங்னா இதுவு இல்லாம அதுவு இல்லாம நிண்டு
ரெண்டு பக்கோ மாட்டிப் போமுன்னு அந்த மு அப்டியே பயந்துக்கிட்டே போகாம இல்ல கண்ண மூடிட்டு கண்ண பல்ல கடிச்சுட்டு வேல பாத்துட்ருக்கே ப்ரோ
ம்
என்ன செய்றது எல்லாருமே இப்ப இந்த மிடில் கிளாஸ்னால எல்லா லோன்ல போய் மாட்டிறாங்க ஏதோ ஒரு லோனு ஏதோ ஒரு தேவைணு வந்ட்டா போய் லோனு
தெரியில ஏதோ ஆ ஃபோன் வருது நம்ம காசே இல்லாம இருந்தோ காசு தராங்கடா நம்மளுக்கு பரவாயில்லயே ரெண்டு லச்ச மாற அதா அப்டி இப்டின்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு அப்பவே ஒரு லட்ச ரூவா சீட்டு அந்த சீட்டு் இந்த சீட்டுன்னு ஒரு ஆறு ஏழு லட்ச வெச்சுருந்தே ஆனா வீட்டுக்கு கொஞ்ச செலவு பண்ணாங்கன் மேல வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காக கொஞ்ச அதுக்கு ஒரு ரெண்டர லட்ச ருவா செலவு பண்ணே மீதி வந்த காசெல்லா தா இப்பி இதுல இதுல வுட்டே அதுல வுட்டே அப்டி ஒரு மாரி போயிடுச்சு
அதா அதா அதா அதா இது என்னன்னா இப்ப கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா இவ்ளோ லோனு ஏதோ ஒண்ணு வ ந்து சீட்டு கொடுக்குறே அது இதுன் வந்து கடன் வாங்க வெச்சுறாய்ங்க ப்ரோ மக்களுக்கு தேவ இருக்குன் தெரியுது இந்த வெள்ளிக்கெழம சீட்டு வந்து குடுக்குறாங்க இந்த மாரி ஏதா ஒன்னு கொடுக்குறாய்ங்க கொடுக்கும்போது அது என்ன அது அப்டியோ மா ட்டிறாங்க தேவன்னு அப்ப காசு கெடைக்குது அப்போதைக்கு கெடைக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு சமாளிக்கிறக்கு அப்டினு நெனச் சு வாங்கிறாங்க அ பின்னாடி கட் ட்ற பத்தி யோசிக்கிறது இல்ல வாங்கிறப்ப டக்குனு யோசிச்சு ஆ ஆயிர ரூபா கெடைக்குதுடா ரெண்டாயிரூபா கெடைக்குதுடா ஆ அப்டின்னு வாங்கிடுறது பின்னாடி கட் ரதோட கஷ்ட தெரிய மாட்டேக்குது
கஷ்டமா இதெல்லா பண இருங்கிறவங்களுக்கு ஓகே பிரச்சன எல்லா கெடையாது அவங்களுக்கு என்ன எதா சம்பாளிச்சுருவாங்க
அதுதா ப்ரோ இப்ப இருக்குறவ டக்குனு ஏதா பிசினஸ் பண்றங்க ஏதோ ஒன்னு சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்து டக்குனு அந்த கடன அடச்டு அடுத்த அடுத்த இதுக்கு போய்டுவாங்க ப்ரோ நம்மள மாரி ஆளுங்க தினம் ப்ரோ இது மாரி மாச மாச அத அடைக்கிறக்கே ஒரு வேல பாக்கனும் போல அந்த அளவு
கடனுக்காகவே சில டைம்ல தூங்கி எந்துச்சாலே யா ஐயோ இவ வருவானே பஜாஜ் கார ஃபோன் பண்ணுவானே ஐயோ பரெட்டு வயத்த கீதலா கலக்கு
அதுதா அந்த அந்த லோன் டேட் வந்துருச்சு அன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்னு சேலரி லேட் பண்ட்டாங்க ஏதா ஒண்ணு ஆகு நா ஐயயோ போச்சுடா இப்ப வேற தொல்ல வருவாண்டா ஃபோன் அடிச்சிருவாண்டா அது பண்ணிருவாண் டா இது பண்ணிருவாண்டான்னு அத தாண்டிப் இப்ப நம்ம அந்த லோன கட்டிட்டு மீதி அமௌண்ட் கையிலயே நிக்க மாட்டது ப்ரோ ஒரு சேவிங்ஸ் போட முடியில இந்த வரைக்கு எந்த சேவிங்கஸ்ல ஒன்னு இல்ல ப்ரோ கரெக்டா கட்டி முடிக்க அந்த கைல இருக்க காசு செலவாக ஒரு மெடி க்கல் எமர்ஜெசின் வீட்ல வந்தா கூட கடன் வாங்குற மாரிாதா இருக்கே தவிர நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் இல்ல
கு வரது போறது கரெக்டா இருக்கு எனக்கு எதுவுமே சேத்து வெச்சு எடுத்து வெச்சு ஏதாது சேத்து வைப்போன்லா கெடையாது
எதுக்குமே இல்லாத மாரி அப்டி இருக்கு அப்டி போயிட்டு இருக்கோ நம்ம ஆ கடன்ல மட்டு மாட்டக் கூடாது சொன்ன மாரி எனக்கா ஒரு நாள் எந்த கடன் இல்லாம நிம்மதிய அவ தூக்கோ தூங்கணும் ப்ரோ அன்னைக்கு தா ப்ரோ
ஆமா அனா அத அத யோசிச்சுதா இருக்குது அந்த பஞ்சாயத்து மட்டு கொஞ்சோ முஞ்சச்சுன்னா அதோட
உட்ருங்க அத தான் லோன் பக்கமே போகாதீங்க என்னாலும் பரவால்லடா சொன்ன மாதிரி பக்கத்துல வாங்கிட்டு கூட அப்டியே அடுத்து மாத்திவிட்டு ட்டு சீட்டு கிட்ட போட்டு அப்டியே மாத்தி விட்ருங்க பெருசா லோன்னுக்கு மட்டு போய்ராதீங்க ரொம்ப லாங்க்
இல்ல இல்ல லோனே இனுமே போகவே மாட்டோ ப்ரோ வாழ்க்கையிலே ஜென்மத்திலே இல்ல ஏதாவது அது தர இது தர வீடு வாங்கனு வீடு வாங்கனு வேலையே பாருங்க நான் இருக்கற வீட்லயே வாடக வீட்ல கூட இருந்துக்கற
அதா அதா அதா அ
எனக்கு இந்த லோன் கான்செப்ட்டே வேணா வேணவே வேணாம்பா கூலோ கஞ்சோ குட்சுட்டு நிம்மதியா இருந்தர்லா தூங்க நிம்மதியா தூங்கணு நைட்ல
அவ்ளோதா எதோ ஒரு ஒரு நாள் நிம்மதியா அவங்ளுக்கு அடுத்த நாள் இந்த மாசோ கடன் இல்லடா நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கைல நிக்கு அப்டின் நெனைக் கிற அளவுக்கு தா ப்ரோ அப்பதா ப்ரோ நிம்மதியான வாழ்க்க கடன்ல மாட்டிட்டாலே தொல்ல தா எப்படா என்ன டா எப்படா முடியுன்ற முடிக்கிற வரைக்கு நம்ம இப்டியே பாருங்களே இன்னு ரெண்டு வருஷோ இருக்கு இப்டியே ஓடிரு வாழ்க்க ரெண்டு வருஷோ இதுலயே ஓடிரு அதுக்கடுத்து நம்மட்ட கைல சேவிங்ஸ்னு ஒண்ணுமே இருக்காது சொல்ல போனா
ஆ இல்ல ப்ரோ இன்னு ரெண்டு வருஷோ இருக்கா லோன் உங்ளுக்கு
ஏனா ஒன்ற வருஷோ ப்ரோ ஒரு லோன் ஒன்ற வருஷோ இன்னொரு லோன் ஒரு எட்டு மாசோ இருக்கு நெனைக்கற எட்டு மாசோ இந்த மாசத்தோட சேத்
ஆமா அப்போ ஏ கிட்டத்தட்ட ஏ ஏ ஸ்டேஜ்ல ஒண்ணு இருக்கு உங்களுக்கு அதா அந்த பஜாஜ் இருக்கு தொள்ளாயிரோ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட் ருபா அதா பத்தாயிர ரூபா
ஆ எனக்கு ஒரு ஒரு லோன் ஒன்னு ஏழு எட்நூறு ப்ரோ இன்னோரு ஒண்ணு வந்து இந்த ஏழாயிர ருபா ப்ரோ மொத்தமா பதினஞ்சு கிட்ட வந்துருது ப்ரோ
ம்
சேரி ப்ரோ டைம் முடிஞ்சிருச்சி இன்னொரு கால்ல பேசலா